ஹலோ அண்ணா கே
ஆஹ சொல்டா
என்ன பண்றீங்கன்னா பிஸியா
இல்லடா இத எப்போத சாட்டு முடிச்சோ
என்ன சாப்பிட்டீங்க இனைக்கு அக்கா என்ன சமையல்
இன்றைக்கு நான்வெஜ் எடுத்து செமைச்சாங்க
இனக்கு வெனஸ்டே வா அதனால நான்வெஜ் ச்சா
ஆமா சிக்கே
ஓகே ஓகே என்ன சிக்கன் சாப்பாடா
ஆமாம்
ஓகே ஓகே கொழம்பு மாரி வச்சு சாப்பாடுக்கா
ஆமாட
ஓகே ஓகே நான் ஒன்னும் செய்யல நான் சாப்பாத்தி மிச்சமா இருந்துச்சா அதனால அதுவே சூடு பண்ணி சாப்பிட்டே எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா கேக் விது ஹலோ அஹ் இப்ப கூட கொஞ்சம் ஓகே தா
தம்பி வந்தாச்சா
இல்லன்னா அவரு இனிதா வருவாரு இன்னக்கி ஈவண்ட் ஒன்னு இருக்குன்னு போயிருக்காரு இனிதா வருவாரு அவர் வரக்கெல்லாம் இன்ன எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஹாப் அனர் ஆயிரும்னு நினைக்கிறேன் தெரில கூப்பிட்டேன் ஏதோ சொல்லலை இப்பதாம எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி சொன்னாரு
ஓ
ஆஹ் அதுனால என்ன பண்றாரூனு தெரியல
உம்
உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஒர்க் மு முடியும்
எனக்கு டென் ஓ க்ளாக்
டென்னுக்கா
ஆமா
முடிஞ்சா அப்ப வீட்டுக்கு வர எத்தனநேரம் ஆகும்
அ அஞப தனக்கங்கட பத் த நிசம் அழுதான்
அண்ணே எனக்கு நீங்க பேச றதே கேக்கலண்ணா. ரொம்ப மெதுவா கேக்குது.
இப்ப கேக்குதா?
ஆஹா இப்பவு அப்படித்தா இருக்கு. இருங்க நா வேண்ணா டோர் சாத்தி பாக்குறே. இப்ப பேசுங்க.
ம் இப்ப கேக்குதா?
ஆ இப்ப கூட கொஞ்சம் பெட்டர்.
ம் சொல்றா கடையெல்லா எப்டி போகுது?
ஓகேதாண்ணே இப்ப ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸா நா ஓப்பனே பண்ணல. எனக்கு கொஞ்சோ ஒடம்பு முடியாம இருந்துச்சுல்ல கால் எல்லா ரொம்ப முடியாம இருந்துச்சுல்ல அதனால ஓப்பனே பண்ல. இப்ப சேரி கடைய குடுத்துறலாமா அப்டின்னு யோசிச்சுட்ருக்கே.
ஏண்டா நல்லாதான போய்ட்ருந்துச்சு?
நல்லாதா போகுது. பாத்துக்கறக்கு ஆள் இல்லண்ணா. இவரும் அவருக்கும் டைம் பத்த மாட்டேங்குது. அவரையு நம்ம ஒவ்வொரு டைமு எக்ஸ்பெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது.
ம்
அதனால செரி எதுக்கு என்னயு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க.
என்ன சொன்னாங்க டாக்ட்ரு செக்அப் போனது?
என்னண்ணா?
செக்அப் போனதுக்கு என்ன சொன்னாங்க?
ஹாஸ்பிட்டல்ல அங்க அந்த ரெஃப்லக்சாலஜிக்குதான போறே அவுங்க எதவு பெருசா சொல்லல. அவுங்க நீங்க கொஞ்ச பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நிக்காம இருக்குறக்கு பாருங்க அப்டின்றாங்க. கடைக்கி நாலு மணிக்கி போனா பதனோரு மணி வரைக்கி நிக்கதா வேணு.
ம் ம் ம்
கொஞ்ச வெயிட்ட ரெடியூஸ் பண்ணிட்டோனா கூட தெரியாது. செரி நானு செரி போது ஓடு ஓடுன்னு ஓடிட்டோ போதும்ன்ற மைண்ட் செட் ஆயிருச்சு எனக்கு. நாலு வருஷோ ஆச்சு கல்யாணோ ஆயி. நாலு வருஷமா ஓடிட்தா இருக்கறே நானு. செரி போது கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கலான்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் ஆயிட்ச்சு.
சேரி ரெஸ்ட் எடுங்க வேற என்ன பண்
ஆமா கொஞ்சோ சிக்ஸ் மந்த்த்ஸ் பிரேக் எடுத்துக்கலா அதுக்கப்புறோ கூட பாத்துக்கலா செரி அதனாலதா இப்ப வீட்ல இருக்கறனாலதா இப்ப செரி டியூஷன் எடுக்லா அப்டின்னு சொல்லி அதுக்கு இது பண்ணிட்டு இருந்தே.
ஓ டூஷன் எடுக்கலாண்ட்டு
ஆமா சும்மாவே இருக் க முடியாதுண்ணே. இப்ப நம்ம ஃபஸ்ட்ல இருந்தே சும்மா இருந்து பழகிட்டோன்னா தெரியா து நம்ம ஃபஸ்ட்ல இருந்தே ஓடி பழகிட்டோமா இப்ப சும்மா இருக்கணுன்னா எனக்கு அவ்ளோ இது ஆகுது யாராச்சு ஆ ஃப்ரெண்ட்ஸே அதா கேக்குறாங்க ஆ உனக்கு என்னடி உனக்குதா யாரு இப்போ அவருமே வேலைக்கு போக கூடாதுன்ட்டாரு. நீ கடைய குடுத்தாலுமே வேலைக்கு போகக் கூடாது ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்டின்ற மாரி சொல்ட்டாரு. அதுக்கு நா இருன்ட்டு எனக்கு எ ப்டி முடியு ஏ நா எல்லா வீட் வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெண்ட்ஸ் அதான் திட்டுளுங்க உனக்கு என்னடி வீட்டுல இருக்கறக்கு என்ன அப்படின்னு எனக்கு தானே தெரியும் வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கும்
ரொம்ப கஷ்டம்
ஐயோ நம்ம இருந்து பழகிட்டோம்னா அது வேறனா நம்மப ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓடி பழகிட்டோம்ல்ல இருக்கவே முடியாது நம்மனால நம்மளுக்கு வந்துட்டு அது அப்படியே உடம்பு வந்துட்டு பழகி இருக்கும் அப்ப வீட்ல இருன்றப்போ நம்ம நாலு சுத்தமா இருக்கவே முடியாது நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும்
கண்டிப்பா எனக்கே பாத்திங்கனா எதோ ஒரு ஒரு நாள் சண்டே அந்த மாரி ஏதோ ஃப்ரீயாகும் அதுவே எனக்கு வாய்ப்போ அடிக்கும்
ஆஹ் அ அந்த இப்ப எனக்கே வீட்டுல இருக்கேன்ல்ல இப்ப கடைக்கு போகாம யோ போர் அடிக்குது நானே இப்பதான் எல்லார வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா யார் வீட்டுக்கும் போமட்டேன்ல்ல இப்பயோ
அதேதான்
இப்பதான் அத்த வீடலேயே முக்கால்வாசி நேரம் இருக்கேன் இல்லைன்னா அங்கேயே கம்மியாதான் போவேன் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கறேன் சரி பரவாயில்ல நம்ம உடம்பு பாாரத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட செட் எனக்கு
நமக்கு வந்த டிவி சேனல் பார்க்குறது இதெல்லாம் புடிக்கவே புடிக்காது
ஹஹா டிவியு இல்ல இங்க அதுனால வெறுமென ஃப்போன் தா போனு அதுக்கபுறம் வீட்டு வேலை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் வீடெல்லாம் சரியா எதுவுமே எடுத்து வைக்காம கிளீன் பண்ணாம அப்படியே தடைக்கு இதுக்கு அதுக்குன்னு ஓடி ஓடியா எப்படியே இருந்துச்சு ஒன்னொன்னா கிளீன் பண்ணி முடிச்சு இப்ப எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு இப்ப கிளீன் பண்றதுக்கு எதுவும் இல்ல
அந்த அளவுக்கு கிளீனே பண்ணிட்டேன் நானு
ஆயிருச்சு வீடு
ஆமா அதுல என்னமோ இவருக்கு ரொம்ப சந்தோஷ இவர பொறுத்த வரிக்கு எப்டினா இவருக்கு போய் சம்பாரிச்சு குடுக்கணு அப்படி வைஃப் வேணுலா கெடயாது இவர பொறுத்த வரிக்கு ஒழுங்கா சமச்சு குடுத்து ஒழுங்கா அவர பா அப்படிதான் அவர் வந்துட்டு நினைக்கிறாரு ஆனா நம்ம வந்துட்டு வளர்ந்ததே இப்படி ஆனால நம்மளுக்கு வந்துட்டு அது புடிக்க மாட்டுங்குது அவர் அததா எக்ஸ்பெக்ட் பண்றாரு என்ட எப்பய்மே இந்த மாரி நீ வந்துட்டு சம்பாரிச்சு குடுக்குணு அப்டின்லா சொன்னதே கெடையாது என்னை வந்து எனக்கு வந்துட்டு சமைச்சு கொடுத்து என்னை பார்த்துட்டு தான் எனக்கு போதும் யார் கேட்டாலுமே அவர்தான் சொல்லுவாரு நானா அவளோ வேலைக்கு போக சொல்றேன் அவளா போயிட்டு அப்புறம் எல்லார ஏன் என்னை கேக்குறீங்கன்னு தான் கேட்பாரு ஹ் எனக்கு வந் திப்பிக்கலா ஒரு ஹவுஸ் லைஃப்பா இருக்கணு அப்டின்ற ஒரு எண்ணமே கடையாது ஆச்சலி
உம் உ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கலாம் உம்
நம்ம வீட்ல நம்ம அம்மா அப்பாவ பாத்துதானே நம்ம வளர்ந்துருக்குறோ இப்ப எங்கம்மா வீட்டிலே இருந்த நா மே பி எனக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப அவுங்கந்துட்டு ஃபஸ்ட்லந்தே நாங்க கொழந்தையா இருக்கு போதே வந்ட்டு அம்மா கட வச்சிருந்தாங்க அதுக்கப்பற நாங்க பெருசாய்டோனு சொல்லிட்டு எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு இது பண்ணாங்க திருப்பி வச்சாங்க
சரி சரி சரி
அதனால நம்மளுக்கு அது அப்படியே அவங்கள பாத்து பாத்தே நம்மளுக்கு அது செட் ஆயடுச்சு சரி இப்பதைக்கு ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற மைண்ட்செட் வந்துட்டேன் யாராச்சி கேக்குறவங்க இருந்தா சொல்லுங்க
ஆஹ் சரி
அப்படியே அந்த ஃபுல் செட்டப்போடவே குடுத்துலாம்ன்னு
உம் உம் உம்
கடைக்கு ரெண்டூ வந்துட்டுருக்குல்ல
உம் அததான்
தேவல்லாம அதையும் கட்டிட்டுயிருக்கணும்
உம்
நம்ம பண்றோம் இல்ல உடம்பு சரியானு நம்ம பண்றோம்னா அது வேற நம்ம பண்ணலன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா வச்சுட்டு அதுக்கு ரென்டுக்கே டென் தௌசண்ட் வருது இல்லனா வேஸ்ட் ஆகுதுல்லலை இப்ப போன மாச சோ ரெண்ட்டு இந்த மாச ரெண்ட்டுன்றப்போ வேஸ்ட் ஆகுதல்ல அந்த அமோண்ட்டு
கண்டிப்பா நாங்களும் அந்தமாரி தான் மொபைல் கட வசிச்ருந்தப்பவும் அதே தான் ஆச்சு பூட்டி வச்சே வாடக குடுத்து இருந்தோம் கொஞ்சநாளு
அயோ அதுதான் ரொம்ப அது அதை யோசிச்சு யோசிச்சுதான் நம்ம இன்னி கொஞ்சம் ச்டாரெஸ் ஆகுதே என்ன பொறுத்த வரைக்கும்
அதன் இங்கே இருந்தாலும் கூட பரவாயில்ல காந்திபுரம் ஆ ரெண்டல சாமை பாய்சறுக்கு மேலே
ஓ அப்பா
கொரோனா டைம்ல எல்லாமே ரொம்ப சிக்கலாகி அது இதுக்கு வேண்டாம் அப்பட கொடுத்துட்டோம்
ஓ அப்போ ஃபஸ்ட் போன் கடைத வைச்சுயிருந்திகளா வச்சிருந்தீங்க
போன் கடை தான் நான் செல்வரத்தில் ஒன்ன இருந்தது சொல்லவே இல்லையா தம்பி
ஆஹா நாங்க பெருசா யாரோட பர்சனல் லைஃபையும் இப்பல்லாம் பேசமாட்டோம் அதனால எனக்கு யாரோ ஒருதுமே பெருசா அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் தெரியாது
பஸ்ட்டு வந்து கோல்டு தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் இடையில தெ ஷிஃப்ட் ஆகி இதுக்கு வந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனனால செரி கோல்டு வேன்டா
ஓ அப்படியா எனக்கு தெரியாது நை சீரியஸா தெரியாது
லேப்ல தான் இருந்தேன்
என்னன்னா
லாப் லாப்டிஸ்ட்லப
மா
அதல இருந்தேன் அதில் ஆசிட்டு கொஞ்சம் இதாகி காலில் விழுந்தேன சரி செய்துட்டு ஒரு மூணு மாச நடக்காம இருந்ததுனால அப்படியே அதுல வந்து மாறி வெளியாக
ஓகே ஓகே அதுல ஃபர்ஸ்ட்டே ஒரு இ து இது பாத்தனாலதா அதனால சரி வேண்டா அப்டின்னு மூவாயிட்
ம் ம் கடைசில என்னாச்சு கொரோனால்லா வந்ததுனால திரும்பி இத க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஃபேக்ட்ரிய தேடி போயாச்சு ஓல்டு
சேரி கடைசிக்கி நம்மளுக்கு எது வருதோ அதுதானண்ணா நம்ளுக்குன்னு எது எழுதிருக்கோ அதுதாண்ணா
அதா அதா அதா
நானு அந்த விஷயத்துல அது ரொம்ப யோசி ப்பே ஏன்னா இப்ப நம்மளுக்குன்னு ஒண்ணு எழுதிருக்கிறனாலதா நம்மளுக்கு அது வருது இல்லன்னா நம்ம அதய வன்ட்டு பண்ணுவோன்ட் டு ஒரு இதுவே இருக்காது.
கண்டிப்பா கண்டிப்பா. சேரிடா எனக்கு ஒரு கால் வருது பேசிட்டு கூப்பட்டா?
ஆ சேரிண்ணா கூப்டுங்க.
ஆ சேரிடா.
ஓகேண்ணா.